ஹலோ
க்கா நல்லாருக்கிங்ளா
நல்லாருக்கே தம்பி நீங்க எப்டி இருக்கிங்க ம் சாப்டாச்சுமா
ம் தம்பி பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வன்ட்டாங்களா
தம்பி மட்டு ஸ்கூலுக் அனுப்ச்சாச்சு பாப்பாவ இதுக்கு மேலே யோசிக்கணு என்ன பண்றதுன்ட்டு ம் உனக்கு எப்டி போகுது காலேஜ் லைஃப்
ம் நல்லா போகுதுங்க்கா
செமஸ்டர் முஞ்சுடுச்சாமா லீவு
ஆஹா இன்னு முடிலங்க
லயா ம் செரி செரி கொஞ்ச தள்ளி வந்து பேசறியா கொஞ்ச பேக் சவுண்ட் நெ றயா இருக்க மாரி இருக்கு எனக்கு கேக்ல
தம்பிக்கு லஞ்ச் என்னா பண்ணீங்க இன்னைக்கி
தம்பிக்கு லன்ச்சா ரொம்ப ஸ்பெஷல இல்ல சாதம் ரைஸ் சாரி ரைஸு ரசம் அப்புறோ கோஸ் பொறியல் கோஸ் பொறியல்னா கோஸ் கூட்டு மாரி
கூட்டி பாப்பா என்ன பண்றாங்க
பாப்பா நல்லா தூங்கிட்ருக்கா ஹ
இன்னும்மா
ஆமா அவ ஃபோர் ஓ கிளாக் ஆமா ஃபோர் ஓ கிளாக் தா மேடம் தூங்குனாங்க இப்ப எழுந்துருவும் உன்னோ டென் மிட்ஸ்ல எழுந்துருவாங்க அப்புறோ நைட்டு பதினோரு மணி ஆயிடும் தூங்கறதுக்கு
ம் ம் இன்னைக்கி நாள் ஃபுல்லா நல்லா போச்சீங்களா
நல்லா போச்சு ஆஸ் யூஸ்வல் வீட்ல சமைக்கிறது தூங்குறது திருப்பியு எழுந்துக்குறது திருப்பியு சமைக்கிறது
மாமியாரோட சவுண்டே
அது வந்து தனி உலகம் ம் இன்னைக்கி அவங்க டேடி வந்துருவாங்க அதனால ரெண்டு குட்டிஸு அடுத்த ரெண்டு நாளை என்ன கண்டுக்காதுங்க ட்டு என்ஜாய் பண்ணட்டும் கரக்டா அவங்க டேடி வந்துட்டாங்கனா மட்டு பக்கமே வரமாட்டா தூங்கறதுக்கு மட்டுதா நானு மத்த நேரத்துல ல்லா டேடி அப்பா அப்பா அப்பான் பின்னாடி ஓடும் வெள்ளாடுவா கூட்டிட்டு போவாங்க ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்க டெய்லி அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஐஸ்கிரீம் மேடம்க்கு சாப்ட்ற்னும் அந்த பத்து ரூவா கப் ஐஸ்கிரீம் கேத்தனுமோ அப்பா நாவே பொம்பள பிள்ளைங்க மேல தான் செல்லம் ஜாஸ் த்தி அந்த அளவுக்கு ஜேம்ஸ் மேல அவங்க பாசம் காட்ல இந்த எ சுல இந்த டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ்ல எல்லா ஜேம்ஸ்ஸ வந்து தூக்கி கொஞ்சி, வெளாள்டி, அமக்கலம் பண்ணி அப்டிலா எனக்கு ஞாபகமே இல்ல வெளியே கடைக்கு கூட்டிட்டு போவாங்க அவ்வளதா ஆனா இவ கூட நல்லா என் ஜாய் பண்றாங்க அதே மாரி இவனு அப்பா அப்பா அப்பான் பின்னாடியே ஓட்றா
உம்
அப்புறமா உனக்கு எப்போ செமஸ்டர் லீவுல்லா
ம் ம் செமஸ்டர் லீவு இப்போ கரண்ட் பேப்பர் முடிஞ்சிரு ஆ அரியர்ஸ் வந்து ஒரு ட்வெண்டி ஃபோர்த் வரைக்கு வீக்லி ஒன்ஸ் அந்த மாரி வரு
ம் ம் இப்ப நீ அரியரு எழுதுறியா
ஆ ஆமாங்க்கா
செரி செரி எப்டியோ இந்த ஃபோர் இயர்ஸ் முடிக்கறதுக்குள்ள அரியர் இல்லாம வெளிய வந்துரு ம் அ அதுக்கப்றொ நம்ம என்ன ஜாப் வேணா ரெடி பண்ணிக்லா. ஆனா ஒங்களுக்கு கேம்பஸ் கேம்ப்பஸ்ல வருதா?
நோ கேம்ப்பஸ்
ம் எந்த கம்பெனிஸு அதுல்ல சின்ன சின்ன ஸ்டாட் அப்ஸ் கூட வரது இல்லயா?
நோ ஸ்டாட் அப் கம்பெனீஸ் எக்ஸாம்பிள் போனா இப்ப எல்லாரு போற டாட்டா கம்பெனி மாரி போயிட்டு ஓ நாங்களு இந்த கம்பனி வெச்சிருக்கோ. எங்களுக்கு இன்டன்ஜி இது இருக்குன்னு பேனர் போட்ருக்காங்க அவ்ளோதா.
ஓ கே ஒகே ஆனா எல்லாரு ஓட்றது இந்த டாட்டாக்கு தா. நம்ப ஊர்ல அது மட்டுதா பெருசா இருக்கு.
நானு நெக்ஸ்ட் செம் இருந்து அதுக்குதா பிளான் பண்றே.
ம்
மெடிக்கல் சர்டிஃபிகேட் காலேஜ்ல ஒரு செமஸ்டர்க்கு குடுத்துட்டா வேலைக்கு போலா அப்டின்னு
ஏ அ அ
பட் ஃபினான்சா நெனச்சா போலா
ம் ம்
மோஸ்ட்லி செவன்த் செம் அவ்ளவா நடத்த மாட்டாங்க. அதனாலக்கா
ஆமா அவ்ளோதா. செவன்த் செம்மு இருக்காது. எயித் செம் ஃபுல்லாவே ஒனக்கு ஒண்ணு இருக்
ம் ஸோ நாம அப்டி மெடிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குக்கா இருக்கு. எல்லா யூனிவர்சிட்டிலு ஒருச் செமஸ்டர் வந்து நம்ம மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்லா.
இதெல்லா ஒ தம்பிக்கிட்ட இங்க சொல்லிடாத. அடுத்த வருஷோ அவ ஃபஸ்ட்லந்தே மெடிக்கல் சர்டிஃபிகேட் குடுத்து எல்லா செமஸ்ட்ரு எஸ்கேப் ஆயிடுவா.
இல்ல இல்ல அவரு ஃபோன் பண்ணிருந்தாரு. ஸ்கூல் லைஃப் எப்டி போச்சுன்னா ஏதோ போது ணான்றாரு
ம்
அவனுக்கு தெரியாது இல்ல செமஸ்ட்ருக்கு அவர் லீவ் போட்டா அவருக்கு போயிடு எதோ எங்கள மா நல்ல பசங்கள மட்டு விட்ருவாங்க
ஆ ஆமா இங்க எங்க வந்த ஒட்னே சுட்றா சுட்றா சுட்றான் உக்காந்துறா அதுக்கப்புறோ கால்ல எழுந்து ஹோம் ஒர்க் பண்றா இல்லன்னா நைட்டு பதினோரு மணி வரைக்கு ஹோம் ஒர்க் பண்றா அவ டுவல்த் முடிச்சுட்டு வர்றதே பெரிய விஷயமா ஆயிருதா பாஸ் ஆயி ட்டு நல்லபடியா மார்க் எடுத்துட்டா சந்தோஷமே
ம் இந்த வருஷோ வேலைக்கு போற மாரி கேள்விப்பட்டேங்கா
இல்லமா அது தா திருப்பியு அப்டி ஒரு பிக் கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சு அது நானா எடுத்துக்குன்ன முடிவுதா இங்க யாரு என்ன எதுவு சொல்லலன்னு வச்சுக்கோயே போறது போவாதது ஒ இஷ்டோன்ட்டாங்க பட் ஆனா அஃப் டர் ஃப்யூ இஷ்யூஸ்னால நா வாங்குற சேல்ரிய வெச்சு வேற ஏதாவது ஏதாவது ப்ராப்ளம் கிரியேட் ஆகுமா அப்டின்டு ஒரு பய எனக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு அதனால செரி எதுக்கு ஆ சேல்ரி வாங்கிட்டுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து அதுக்கப் அப்புறமா நா போயிட்டு ஸ்கூல்ல போய் இல்ல நின்னுட்டு இது பண்றதுக்கு வர்துக்கு முன்னாடியே என் முன்னேச்சரிக்கயா நானே யோசிச்சுக்கேன ஆனா வந்திருக்குமா வராதானு யோசிக்கிற அளவுக்கு இல்ல இப்பவு ஒரு கன்பூஸ்ட் ஸ்டேட்ல தா இருக்கே போயிருக்கலாமே அட்லீஸ்ட் காசு பிள்ளிங்க பேர்லயாவது ம் சேவிங்ஸ் போட்ருக்கலாமே இப்பவு அக்கா திட்டுனாங்க அக்காவ மீட் பண்ணோ சொன்னோல்ல அக்கா இருக்கும் போது உனக்கு ஃபோன் பண்ணு அப்பு திட் றாங்க நீ அழகா அ டுவெண்டி தௌவ்சணு அழகா சீட்டு போட்டுருந்தனா ரெண்டே வர்ஷோ உனக்கு நல்ல ஃபோர் லேக் சீட்டு முடிஞ்சிட்டு இருக்கு மீதி எயிட் தௌசண்ட் நீ வீட்டு செலவுக்கோ இல்ல உனக்கோ ஏதோன்னு யூஸ் பண்ணிருந்திருக்கலா நீ ஏ இப்டி பண்ற அப்டின்னாங்க ஆனா அதே அடுத்தது அ வீட்டு முன்னாடி வேலைக்கு போகும்போது வீட்டு வாடக ஏ மாமியாருக்கு சங்கோம் இதெல்லா‌ நா தா கட்டிட்டு இருந்தே அதே மாரி கட்ட வெச்சுட்டாங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் அது நா போவாமேயே இருக்கலா ம் ம்
தம்பி பாப்பாக்கு சேவிங்ஸ்னா பரவால்ல
ஆமா இதுவரைக்கு ஒண்ணுமா இல்ல நானு அதுதா ச்சுனியா வெடிச்சதே
போஸ்ட் ஆபிஸ்ல பாப்பாக்கு அந்த இது பிளான் ஓபன் பண்ணி
அதுக்கு ஆதார் கார்டு வேணும்ன்றாங்க பாப்பாக்கு ஆதார் கார்டு எடுக்கல இனிஷியல் முன்னாடி இருக்கு அண்ணந்து அதாவ்து பர்த் சர்ட்டிபிகேட் கார்ட்ல இனிஷியல் ஃப்ரண்ட்ல இருக்கு அவங்க ஆதார் கார்ட்ல இனிஷியல் பேக்ல இருக்கு அதனால மிஸ் மேட்ச் பாப்பாக்கு எடுக்க முடியாதுன்டாங்க பையனுக்கு சேவிங்ஸ் போயிட்டு இருக்கு போஸ்ட் ஆபீஸ்ல மந்திலி தவுசண்ட் தா அந்த தசவுண்ட் வாங்கி கட்டுறதுக்குள்ள நா படுற பாடு எனக்கு கஷ்டமா இருக்கு என்ன பண்றது
நடத்துவாங்கா இன்னிக்கு ஈவ்னிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணீங்க
ஈவினிங் ஸ்நாக்ஸ் மூணு பேருக்கு பிள்ளிங்க மூணு பேருக்கு பானிபூரி நானு உங்க அக்காவு டீயி நா மென்ஷன் பண்றே பார் உங்க அக்கா சண்ட போட்டே இன்னிக்கு அக்கா கிட்ட
என்னன்னு சொன்னாங்க
என்னன்னு சண்ட போட்டேன்னா இப்ப உன்கிட்ட வந்து போனக் காமிச்சாங்கள உனக்கு எத்தன டைம் ஃபோன் பண்ணிருக்கேன் பாரு நீ ஒரு டைம் ஒன்னுக்காது ரெஸ்பான்ஸ் பண்றியா பேசுரியா அப்டின்டு அப்ப சண்ட போட்டே நீங்க இத்தன வாட்டிக்கி பிள்ளிக்கி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணமாட் பண்ற பொளம்புரிங்கள்ள அதே மாரி இப்ப நா சண்ட போட போற உங்க கிட்ட ஒரு வாட்டிக்காது எனக்கு நீங்க ஃபோன் பண்ணிருக்கிங்களா நா கால் லிஸ்ட் காட்ற உங்குளுக்கு நா கால் பண்ணாதாகா ஜஸ்தியா இருக்கு எனக்கு இன்கம்மிங் வந்தது கம்மியா தா இருக்கு ஆமா த்துக்கறே நம்ப எப்டியு பேசிறோ ஆனா எல்லாத்தையு உங்கிட்டதான ஷேர் பண்ற ம் தம்பி கிட்ட அவன் கூட சர்ல கக்கிறான் அந்த பிள்ள பாவோ கஷ்டப்படுது எல்லா ஃபேமிலி ப்ராப்ளம்சையு ஏத்துக்குது அதனால பேசணும்னு பேசுறனே தவிர உங் ஒன்கிட்ட தான நா எல்லாத்தையு ஷேர் பண்றாங்க அதெல்லா ஓகே ஃபோன் கால் யாருக்கு ஜாஸ்தி உங்க கால்ல இருந்து போகுது எனக்கு போதா அவனுக்கு போதா அப்டின்னு அவனுக்கு தா போது அதுலதா எனக்கு நா சண்ட போடுவே அப்டின்னு அப்புறோ சும்மாதாக்கா சொன்னே அப்டின்னு விட்டுட்டே
ரியாரிட்டி எல்லாரு அக்கா தா நீங்க ஏ அத பிரைவேட்டா உங்கக்காக்கா எங்கக்கா
அப்டில்லா இல்ல எனக்கு வந்து எப்டி சொல்றது எந் ஏந் தங்கச்சி சென்னைல இருக்க தங்கச்யே கேப்பா நீ உனக்கு மட்டு அங்க அக்காவோட சப்போர்ட்டில்லேன்னா நீ அங்க இருந்துருக்கவே மாட்ட நீ அக்கா சப்போர்ட் இருக்கற்துனால தா நீ அங்க ஒ இன்னு இவ்ளோ ப்ரச்சன மத்தில நீ அந்த வீட்ல இருக்கற்துக் காரணொ அக்காதா அப்டின்னாங்க நா ஆமா எனக்கு அக்கா வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எல்லாத்தையு கொட்டிடணு என்னா நடந்தாலு மொத்தத்தியு அவுங்களுக் ஃபோன் பண்ணி அழுற்தோ சிரிக்கெறதோ எதுருந்தாலு அக்காக் கிட்ட கொட்டனாதா நா ரிலாக் ஸாவு அதே மார்தா அக்காவு ஏங்க்கிட்ட கொட்டனாதா அவ்ங்கொ ரிலாக்ஸ் ஆவாங்க
ரியலியு நானு அத அக்ரி பண்றக்கா நம்மளோட பஸ் ட வந்து யாருக்கிட்ட கொட்னாதா நம்மளுக் கொஞ்சொ ரிலாக்ஸா இருக்கு
ஆமா அப்போ உம் ஊ ஊ ஸ்ட்ரெஸ் பஸ்டர் யாரு
எனக்கு டஸ் பஸ்ட்ரு யாரு இல்ல கொட்றவுங்கிட்ட போய் டேரக்டா கொட்டிர்றது
ஓ யார் பண்ணாங்களோ ப்ரச்சன பண்ணாங்ளோ அவுங்ககிட்டேவா ஆ ம் ம் அதுவு ஒரு விதத்துல கரெக்ட் தா பின்னாடி பேசாம நேரா போய் அவுங்ககிட்டயே பேசிர்றது
ம் நா என்ன பண்ணாலு ஏங்கிட்ட சொல்லுங்க ஏங்கிட்ட மனஸ்தாபொர்ந்தா ஏங்கிட் ட பேசுங்க முடிஞ்சிச்சி
ம் கரெக்ட்டு ஆனா அது மேர் தான யாரும் பண்ணமாட்டாங்க
ம்ஹும் அவ்ங் கொட்லன்னு பரவா இல்ல கேக்கற்து என்னோட கடம கேட்டு முடிஷ்ட்டு ஒரு ஆண்ட் ஷேக் பண்ட்டு வந்துட்டே இருக்கணு
ம்
சா ஒரு டீ காஃபி ஸ்நாக்ஸோட முடிஷ்ட்டு வந்தொர்ணு
ம் ம்
அதுக்கப்பறொ அவுங்களு ஃப்ரீ ஆய்ர்வாங்க நாங்களு ஃப்ரீயாய்ர்லா
கரெக்ட் இனிமேட்டு உ ஸ்ட்ரெஸ் பஸ்ட்ரு உங்க அக்காவா இருக்கட்டு இந் இல்ல இந்த அக்காவா இருக்கட்டு ப பரவால்ல கேக்கற்த்துக்கு ரெண்டு பேர் இருக்காங்கல்ல ம் இல்ல லைஃப்ல அப்டி ஒரு பஸ்ஸன் வேணு அது எப்டி சொல்றது உனக்கு யாராவ்து ஒ ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலு செரி இல்ல அக்காங்களா இருந்தாலு செரி லைஃப்ல நம்ப்ளுக்குன் கொட்றத்துக்குனு ஒரு ஆள் வேணு ம் ஆ சேரி சேரிப்பா சேரி தம்பி சேர் நீ பாரு ம் காலேஜ பண்ணு நா அப்பறம் பேசுற ஓகேயா ம் ம் பாய்